ஹலோ வணக்கம்
ஹலோ சார் குட் மார்னிங்ஹ ஆஹ் சார் இப்போ ஒங்க ஸ்கூல் தானே சார் இது
ஆமா -ஆமா அம்மா ஸ்கூல் தான்
கே சார் தம்பி அஹ குட்டி பையன் இருக்கான் ஒரு ஆ ஆறு வயச ஆகு போது சார் ஸ்கூல்ல அட்மிஷன் போடலான்ட்டு இருக்கேன்
ம்- ம் ஓகே -ஓகே
கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்
சரி -சரி- சரி எல்கேஜிங்களா யூகேஜிங்களா
ஆஹ் இப்போ ஆறு வயசு ஆக போகுதுங்க சார் பர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போட்டு போடலாமா இல்ல இப்ப யுகேஜில சே பண்ணங்க சார்
ஆறு வயசு ஆக போதா ஆறு வயசு முடிஞ்சுதா
ஆறு வயசு இப்ப ஒன்னு இந்த ஜூன் வந்து ஆயிடுச்சுங்க சார் ஆறு வயசு ஆயிடுங்க சார்
ஜூன் வந்தா வா ஆக்சுவலா வந்து ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா அ மேவுக்கு முன்னாடி அ அட்மிஷன் போடுற நாள் நாலே பாத்தீங்கன்னா ஆறு வயசு இருக்கணும் அப்டித்தான் தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ஸாண்ட்ட் போட முடியும் ரூல்ஸ் படி ஏன்னா அவங்க க கிளாஸ்குள்ள ஃபர்ஸ்ட் எண்ட்ரி ஆவுராங்களோ அவங்களுக்கு ஆறு வயசு நடக்கணும் சோ அதுதான் அவங்கள நம்மக்க கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அதான் சோ ஆறு வயசு கம்ப்ளீட் ஆறு வயசு ந நடக்கணு அப்பதா உங்களுக்கு ஒன் ஃபர் ஸ்ட் ஸாண்ட்டடு அப்டிங்கற ஒரு இது இருக்கு நம்மளுக்கு வந்து ஜூலைலதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்த்டேன்றீங்க சோ அப்டிங்கும்போது டூ மந்த் வந்து பிஃபோர்தா அவனுக் பொறக்குது அப்டிங்கும்போது யூ கே ஜ ல போட்டு நீங்க பண்ணிக்கலா.
இப்ப ஆல்ரெடி வந்து் ஃபர்ஸ்ட் டாண்ட் இது எல் கே ஜி யூ கே ஜி வேற ஸ்கூல் முடிச்சட்டாங்க சார் அப்போ வந்து எல் கே ஜி படிக் இருக்கும் போது சேத்துக்கிட்டாங்க ஆனா இவன் கூட இவ வயசு பையனே ஒரு பைய வேற ஸ்கூல்ல சேத்தாங்க அவன நீங்க சொன்ன மாரி சேத்துக்கல ப்ரீ கே ஜி லயே போட சொல்லி ட்டாங்க
அப்டியா ஓகே ஓகே ம் ம்
இவன எல் எல் கே ஜி லயே எடுத்துக்கிட்டாங்க இவங்க ஸ்கூல்ல இப்ப அதனால எல் கே ஜி யு யூ கே ஜி முடிச்சுட்டு தான் செரி நம்ம ஸ்கூல்ல சேர்க்கலன்னனு பாத்தேன் அந்தவங்க கூட சேர்ந்த பையன் வந்து யூ கே ஜி தான் படிக்க க்கிறா
ஹம் ஹம் ஹம்
வயசு பத்தாதங்களா
அப்ப டூ மந்த் ஆகுதுங்ளா உம் அப்போ ஒண்ணு பண்லா என்னன்னா நீங்க அட்மிஷன் வந்து இப்போதைக்கு சும்மா புக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க ஸ்கூல் வந்து வி விட்றது பாத்தீங்கன்னா ஜூலைல வந்து விட்ற மாரி அப்டி வச்சுக்கலா ஏன்னா எங்க ரூல்ஸ் படி கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அதான் ஏன்னா செக் பண்ணுவாங்க பேக்கண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஏன்னா ஆறு வயசு கம்ப்ளீட் ஆகாம எப்டி நீங்க சேந்தீங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இது வரும் அப்டிங்கும்போது நீங்க பர்த்டே முடிஞ்சு பர்த்டேல கூட கொண்டுபோய் உக்கார வச்சிருங்க இந்த மாரி ஆறு வயசு ஆயிடுச்சி சோ இன்னைக்கிதா ஸ்கூல் ஜாயின் பண்ருக்கு புதுசான்னு சொல்லி கூட கொண்டு வந்து உக்கார வச்சரலாம் ஒன்னும் பிரச்சன இல்ல என்ன இன்னொரு இப்ப என்ன ம மேல மே வந்துருச்சு சோ ஜூன் ஜூன் ஜூன் டூ ல நம்ப ஜூலை ஜூன் டூ ன்னு போட்ருக்கீங்க அந்த ஒரு மந்த்த்ல வந்து பெருசா எந்த ஒரு லெசன்ஸ் எடுக்க மாட்டாங்க பெருசா எதுவு இருக்காது சோ நீங்க ஒரு மாசத்துக்கு அப்றோ நீங்க கொண்டு வந்து விட்டுட்டா கூட ஓகேதா எனக்கு உங்களோடதுதா
உம் ஆஹ் சேரிங்க சார் நம்ம ஸ்கூல்ல எனக்கு சீட் கெடைக்கணு அவ்ளோதா
ஓகே ஓகே ஆ சீட்டு பண்ணிக்கலா ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட்டே எல்லாருக்கு முன்னாடி கால் பண்ட்டீங்க சோ அப்டிங்கும் போது நீங்க சீட்டு நீங்க புக் பண்ணிகேக ஃப்ளாட் சைட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டிங்கன்னா நான வந்து நான இதல மேனேஜ்மெண்ல பேசிறேன் இதான் பிரச்சனை இஷ்யூ அப்டின்னா சரி ஓகே அப்டின்னு அவங்க இது பண்ணிக்குவாங்க ஒன்னும் பிரச்சன இல்ல நீங்க இன்னு லேட்டா வந்திருந்தீன்னா உங்களுக்கு சீட்டு கெடைச்சிருக்காது நீங்க ஃபர்ஸ்ட்டே வந்ததுனால இத கேட்டதுனால சரி ஓகே ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ண முடியு என்னால நா வந்து உங்களுக்கு பண்ணி தரேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான சொல்றேன் கம்பேர் இது பண்ணிட்டு டைரக்டு ஆ கூட நேர்ல கூட வாங்க நா மேனேஜ்மெண்ட்ல பேசுவோ பேசி ச நம்ப அதுக்கு ஏத்த நா சொன்ன மாரிதா சொல்லுவாங்க எல்லாம் பாத்துட்டு பண்ணிட்டு நீங்க ஒன் மந்த்க்கு அப்புறம் உணர்ந்து விட்டுலாம்
ச- ச எப்படிங்க சார் நம்ம ஸ்கூல்ல இருந்தது வெளியில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வெளியில கூட்டிட்டு போறது இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் எப்படிங்க சார் பீஸ்லேவா தனித்தனியா வாங்குவாங்கலாங்க சார் மாசம் மாசம் எதுவும்
அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின் நம்ம ஸ்கூல் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க பஃபீஸ்லேதான் வரும் ஏன்னா வந்து எல்கேஜி படிக்கிறாங்க அப்படிும் போோது பெருசா ரொம்ப லாங்கு சொ அந்த மாதிரிிலாம் இருக்காது சோ பசங்க சேஃப்ட்டிக்காக ச பக்கத்துலேதான் இருக்கும் நம்ப ஸ்கூல்ல எக்ஸ்டா ஃபுல்லாக நம்மஸ்கூலே இருக்குது சோ இல்லாததான் பத்த ஏனா நம்ப வெளிய போய் நம்ம ஒரு எக்ஸிபிஷன் அந்த மாதிரி போய கூட்டு போய் காப்போம் இல்ல பார்க்க கூடிய ஜோலஜி பார்க் அந்த மாரி கூட்டு போய் காமிக்கிறது சொந்த மாரி தான் பண்ணுவோம் அதெல்லாமே பீஸ்ல இன்க் குளூட அது ஒன்றும் பிரச்சன இல்லை அதெல்லாம் பெருசா ஒன்றும் இதாகாது ஹ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எல்ல ்கூல்லே மேகிம் இருக்குதுன எல்லாமே பீஸ்லயே ஆ் ஆிடும்ன ஒும் பிரச்சனை இல்லை த எக்ஸ்ட்ரா ஆவர் கேோம் அத நீ குழந்தை வந்துதுல சேர்கறீங்கள நா வந்து கல் பண்ண மாட்டோம் ஆகிவிி இருக்கு நாங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னா டைரியில வந்து ஒட்டி அமைச்சடுவோம் உங்களுக்குந்துல்லா விருப்ப இருக்க நா எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பேற மாதிரி போட்டு உங்களுக்கு வ டிக் பண்ணற மாதிரி ஆப்ஷன்டுருோம் விருப்ப இருக்க இல்லன்ன சொல்லி கொடுருவோம் நீங்கள் விருப்பு இருக்குதுனு கே டிக் பிீங்கன்னா நீ அதுக்குற்ற மாதிரி நாங்கள் எவ்வளோ ஃீஸ் சொல்லறோ அதை வாங்கிவோம் அக்கு இல்லைன்னா நாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நாங்க வந்து கம்பல் பண்ண மாட்டோம் சரி ஓகே அப்படின்னு விட்டுருவோம் உங்களோட இத வச்சுதான் நாங்க பண்ணுவோம் உங்க வந்து கம்பல் இது பண்ணி பண்ண மாட்டோம் பண்ணிதான் ஆகணோனு சொல்லி உங்க வந்து கம்பல் பண்ண மாட்டோம் நீங்க ஓகே விருப்பப்பட்டு குடுக்குறீங்கன்னா ஓகே நாங்க வாங்கிப்போம்
சரி -சரி -சரி அதே மாதிரி இந்த புபுட் எல்லாம் வந்து நம்ம வீட்ல இருந்து குடுத்துட வேணா இதுலயே குடுத்துருவாங்க அப்படி என்ன சொல்றாங்களா சார்
அதாவது ஃபஸ்ட் போறாங்கேஜி யகேஜி பேஜி் நாலுிளா நுிளா மட்டுும்்தான் அங்கஸ ஆப்டர்ூன் மட்டும் லன் பொவைட் பண்ற மாதிரி ஒரு சிஸம் கொண்டு வந்திருக்காங்கோ அது வந்து அ ஒு குடுத்துருவாங்க அது ஒன்னும் பிரச்சனை இல் உங்களுக்கு ஓகே அப்படின்னா் வாங்கிங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வீட்டுலயே கூட கூட்டம் செஞ்சு அனுச்சிடலாம் அது ஒன்னும் பிரச்சனை இல்ல
சரி சரிங்கஸ் அத உம் இல்லப்ப குழந்தைங்களுக்குல்லாம் எது அதாவது க்கு மோத்து கன் தெரியல இல்லைங்களா அதான் சரி எல்ல
சொல்ல வந்தேன் சோ இங்க வந்து எல்லாமே நம்ம வந்து எல்லாமே நேச்சுரல் ஃபுட் எல்லதான் செய்யறாங்க அதெல்லாம் அப்படிதான் செய்ய வருவோம் பெருசா இந்த ஜங்க் ஃபுட் எலாம்வும் செய்ய மாட்டாங்க அந்த ராகி தோசை கம்பு தோசை களி இந்த நேச்சுரல் செய்யறோம் வ புதுசாயாம்ல்லா டீச்சர்ும் அதே சாப்பிடான் சாிடறம் நா ீச்சர் வரும் பனு சொல்ல ஒரு ஐடிய இரு ச அப்படிபோது அந்த தான் டீச்சர்ஸ் சாப்பிட போறப்ப அப்பிடிங்போது எந்த ஒரு பயோ வேண்டா ஏனா அவங்களுக்கு என்ன சாப்பாடு செய்றங்களோ அதே சாப்பாடு எங்களுக்கு வரும் சோ அப்படிங்கும்போது அது அது எல்லாம் கரக்டா பெக்ட தான் இருக்கும்ந்த ஒரு பிரச்சனை இல்ல எல்லாமே பாத்தீங்கன்னா எல்ல நேச்சுரல் வச்ச தான் செய்யறோம் நேச்சுரல் இன்கிர தான் எந்த ஒரு கலப்படம் இல்லாம எந்த ஒரு ஜங்க் பட இல்லாம எல்லாமே பன்னா நேச்சுரலா அந்த தானியம் வகை வச்சிதான் செய் போறோம் சாப்பாடு எல்லாமே தட்டைப்பயிர் அப்படி இப்டின்னு கீரை வகைகள் தான் செய்ய போறோம் அப்படிங்கும்போது நீங்க நம்பி ஒரு ரெண்டு ஒருவ ஏன்னா எல்லா குழந்தை செட் ஆவுனு சொல்ல முடியாது நேச்சுரலா செஞ்சாலுமேஇதுக்முன்னாடிகுழந்தைங்க சாப்டத பொருத்து வேற இருக்கும் டக்குனு இந்த பொருள் சாப்டும் போது கொஞ்சோ இதாதா ஆகும் அதனால நீங்க ஒரு வாரம் பாருங்க குழை செட்ஆவுது ஒரு நாள் ரெண்டு பாக்க முடியாது ஏற்கனவே ஒத்துக்காது ஒரு வாரம் ரெண்டு வாரம் பாருங்க அதே மாரி மாதிரி ரொம்ப குழந்தைக்கு ஒத்து வரல செட் ஆவல நீங்க வீட்டுல இருந்து சாப்பாடுத்தலக்கு பிரச்சனை ஆனா சாப்பாட்டுக்கு வந்து பில்லு அப் எதுவும் கிடையாது அது வந்து தான் குழந்தைங்க அப்படிங்க போது எங்களுக்கு சாப்பாடு செய்றாங்க சோ அவன்னும் கொஞ்சம் சேரத்தி போடுறாங்க குழந்தைங்களுக்கு அவ்வளவுதான் பெருசா அந்த சாப்பாட்டுக்கு எந்த ஒரு பீஸ் கிடையாது பிரீ தான் அது உங்களோட விருப்பம் தான் நீங்க சாப்பாடை வச்சாலும் சரி இல்லலைனாலும் ஓகே அது உங்களோட விருப்பம்
சரி சரிங்க சரி சார் அவர் என்னொன்னு கேக்கனும் நினைச்சுங்க இப்ப ஏதோ புக் எல்லாம் இனிமே கிடையாது எல்லாமே புல்லா இந்த டேப் மாதிரிதான் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க அதுப்ப இந்த வருஷத்துல இருந்தே வந்துருங்களா இல்ல
அது வந்து இந்த வருஷம் இருந்தான் கொண்டு வரும்ஓம் பட் ஆனால் ஆக்சுவலாக எல்கேஜி யூகேஜி பிரிகேஜி அதுக்கு மூணுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் பஃர்ஸ்ட்ஸாண்டர்ட போயிட்டாங்கன்னா அவங்ள வந்து கைப்பிடிச்சி அதாவது எழுத வைக்கணும் அவங்களை கவனிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதல்ல அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஒரு பீடு ரெண்டு பீடு தான் இருக்கும் முழுக்க முழுக்க அதுல இருக்காது ஏன்னா வந்து அ எல்லாம்ஸ்கிரீன் பார்த்த பழகிட்டாங்கன்னா கிச்ச ஸ்கீ பாற மாதிரத வரும் பஸாண்ட்டல இருந்து அது கட் பண்றம் இந்த வருஷம் கட் பண்ண குட எடுத்து தொண்ட கட் பண்ணக்கூடாதுங்கனால ஒரு ஒன் அவர் ரெண்டுடவர் மட்டும் அதுல ஸ்கிரீன்ல வரும் மத்தபடிய மீதி எல்லாமே போர்ட்லதான் எழுதி போடுற மாதிரி வரும் இவங்க பாார்த்து காப்பி பண்ற மாதிரிதான் வரும் சோ அது ஒண்ணு இருக்கு அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி வர இருந்துச்சு அ நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி இருந்துச்சு தேட் ஸ்ண்ட வரைக்கும் வச்சு இருந்தோ அது இது பாத்தீங்கனா ஃபொர்த் செண்டர் போய்டா பசங்க வந்து எழுதுறதுக்கு சலுப் படுறாங்க போட பாத்து கவனிக்கிறதுல சல்ப் படுறாங்க சோ அந்த மாதிரி அப்படினு சொன்னாங்க சோ அதுனால எதுக்கு நம்ம எல்கேஜி ஃபிரிகேஜி மூனு மட்டும் வச்சுக்குவோம் ஃப்ஸ் ஸ்டேன்ட நம வந்து பசங்க வந் நம கண்ட்ரோல கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கற ஒரு ஐடியாவுல நாங்க இந்த வருஷம் உடனே எடுக்க கூடாது செரி பசங்க ஏமாந்து போயிடுவாங்க அப்டிங்குறதுனால ஒரு ரெண்டு ஹவர் மட்டோ வெச்சுட்டு எடுத்துடலா அப்டிங்குற ஒரு ஐடியாலயிருக்கோ
சேரி செரி செரிங்க அந்தயிது மெடிக்கல் செக்கப்லா மாச மாசோ கொழந்தைங்களுக்கெல்லா பண்ணுவோ ஐ செக்கப்லான்னு எல்லாமே அப்டின்னு சொல்லியிருந்தாங்க
மாசோ மாசோ பண்ண மாட்டாங்க த்ரீ மந்த் ஒன்ஸ் பண்ணுவாங்க அதாவது வருஷத்துல பாத்தீங்கன்னா டூ டூ த்ரீ டைம் பண்ணிடிவோ அது ஒன்னோ ப்ரெச்சன இல்ல ஐச்செக்கப்பு ஹெல்த் செக்கப்பு சோ அவங்கல வந்து எப்டியிருக்கு ஹெல்த் என்ன என்ன சொல்லி பாத்துட்டு டாக்டர்ஸ்ஸே பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு பிரிஸ்கிரிப்ட்ஷன் எழுதி குடுத்துடுவாங்க சோ அதுகேத்த மாரி நம்ம இதுவு பண்ணிக்கலா ஒன்னோ பிரெச்சன இவங்க கூட மருந்து கூட ப்ரொவைட் பண்றாங்க ஐயன் சத்து கம்மியா இருந்தாலோ அதுக்கேத்த மாரி டேப்லெட் குடுப்பாங்க சோ அதுமே நம்ம கொழந்தைங்களுக்குடுப்போ உங்க பர்மிஸ்ஸனோடதா வந்து டேப்லெட் வந்து குடுக்கலாமா வேணானு பர்மிஷன் கேட்டுதா குடுப்போ அது ஒன்றுருக்கு நீங்க சொன்னா மட்டுதா குடுப்போ ஏன்னா ஒவ்வொருத்த ருக்கு வந்து செட் ஆவாது சோ அது சொன்னா மட்டோதா குடுப்போ அது ம்ம்ம்
ஆமா செரிங்க சார் அப்போ பாத்துட்டு நானு கூட்டிட்டு வரேங்க சார்
ஓகே ஓகே இன்னிக்கு பாத்துட்டு எல்லாமே சொல்லுங்க இந்த மாரி கொழந்தைங்க வேற எதா கொழந்தயிருந்தா ரெஃபர் பண்ணுங்க நம்ம சிறப்பா பண்ணிட்ருக்கோ பஸ்டு பாத்து பண்ணிக்கலா ஓகேங்களா இதுக்கு ஏத்தா மாரி கொழந்தைங்க ஏத்தா மாரி நெறைய பெனி பிட் இருக்கு கொழந்தைங்கள வந்து இருந்தாலோ நீங்க ஆல்ரெடி நம்ம பாப்பா அங்கதா படிக்குறா லவல்த் ச்டேண்டட் படிக்கிறா சோ நீ மெட்ரிக்லயிருந்தால் கொழந்தைய சேக்குறீங்க அதிகமா நம்ம ஸ்கூல் பத்தி எனக்கு புல்லாவே தெரியோ நீங்க நம்ம வீட்டு பக்கத்துல யாரா இருந்தாலோ ரெஃபர் பண்ணுங்க
கண்டிப்பா சார் ஆ செரிங்க சார்
பாத்துட்டுவாங்க நம்ம பேசிக்கலா ம் ஓகே ஓகே மேடம் தேங்க்யூ தேங்க்யூ ம்